ஹலோ ஆ மேடம்
ஆ சொல்ங்க எப் ஆ இல்லல்ல அத உடைச்சாச்சி நாளைக்கு பயிர் எத்தனும் ஓனர் வேற போன் அடிச்சுட்டேருக்க நாளைக்கு தா சொல்லிட்டாரு நாளைக்கு தா ஏத்தின் வரார இன்னொரு ஓனர் வேற போன் பண்றாரு எனக்கு உட ச்சி கொடுங்கடனு நம்மளுக்கே எத்தன கை இருக்கு ஸ்டாப்ங்கன்னா கொஞ்ச ரெடி பண்ணணு வேலைக்கு ரெடி பண்ணிட்டுன்னு வச்சுக்கோய ஒரு ஏழு பேர் வேல செய்யறாங்க இருந்தாலும் பத்தல இன்னு ஒரு மூணு பேர் மட்டு ஒரு மூட்ட உடப்பாங்க ஒரு நாளைக்கு
ஆ ஆ
கொஞ்ச ரெடி பண்ணணு பண்ணணு பண்ண கேஸு தா ஒரு இடத்துல அரேஞ்ச் பண்ணியிருக்கோ லோன் மாதிரி சரி அது வந்து இது எல்லாமே பண்ணலா அப்பயே கம்பெனியல்லா இருக்கும் கம்பெனி இருக்கும் அப்பற இன்னொ ஒரு பிசினஸ் இது உள்ள ஸ்டார்ட் பண்ணலானு இருக்கோ
ஆ ஆ
ஆ அது எல்லாமே பண்ணி இருக்கு எச்சிருக்கே பாப்போ அந்த தம்பி இந்த ஆப் வந்து தமிழ் டைப் ரைட்டிங் அதுதா ஏன்னா ஃபோனு தா கொஞ்ச எப்டி சொல்றது சரியில்ல நீங்க இன்னொரு ஆப் டவுன்லோட் பண்ணி இது கூட பண்ணலாம்னா இது பண்ண முடியாது இதுல சரி கால் இது மட்டு பே
நீங்க இந்த இந்த இந்த காலிங் ஆக்டிவிட்டி பண்ணீங்க
இப்ப ஓர் இப்போ ந எனி டைம் உங்க உங்க லேடிஸ்ட பண்ண முடியாதுல்ல வேற யாரும் ப்ளீஸ் இருக்கு இல்ல நம்மளுக்கு
அது இது நா நீ நா குரூப்ல சொல்ற நானு நீங்க கனெக்ட் பண்ணுங்க குரூப்ல போட்டாலே கால் வரு
சரி ஓகே ஓகே நேத்து ஒருத்தவங்க அவங்க ஆனந்தின்றவங்களுக்கு பண்ண சரி அவங்களுக்கு இது எப்டி பண்ணுறதுன்னு தெரியல நாங்க ஆப்ல போய் பண்ணுக்கன்னு மெசேஜ் இண்டிஜிவுலா பண்ண
அ
தெரியல போலருக்கு அப்ப இன்னொருத்தவங்களும் பண்ணாங்க நீங்க சொன்ன அவங்க இன்னொருதவங்க யாரோ பண்ணாங்க திவ்யாவ யாரோ அவங்களு பண்றதுக்கு இருந்தாங்க அவங்களுக்கு அதா சொன்னல கால் போல நேத்து
ஆமா நேத்து சர்வர் இசுவா இருந்து
ம் அப்பற அவங்களு மணி சிஸ் சிக்ஸ் ஓ கிளாக் ஆகிடுச்சு சேரி அதுக்கப்பற நம்மளுக்கு செரி அவுங்கள டிஸ்டர்ப் பண்ண முடியில விட்டுட்ட அது அப்றோ ஃப் ஃபங்க்ஷன் போய்ட்டோ நாங்க
அ அ அ
அது நா சொன்ன பிஸ்னஸ் ஐடியாலா எப்டி இருக்கு
இது நல்ல ப்ராசஸ் தாங்க இது ஒன்னு ப்ரச்சன கிடையாது இது வந்து நெறைய நெறைய பேர் ஹவுஸ் ஆ ஹவுஸ் வைஃப் எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க
ம் ம்
அ இதுல பயப்புற மாரி எதுல ஆனா நறையா இப்ப ஸ்கேம் நடக்குது அதா யாரு நம்ப மாட்டாங்க இது
ம் ம் ம்
என்ன ஆப்பு இது என்னது இது என் எல்லாருமே புதுசா எல்லாமே பயப்படுவாங்க இல்லையா
ஆமா ஆமா நீங்க சொன்னதுனால தா நானே இத தைரியமா பண்றே
ம் ம்
ஆ அ தானா
ஆ இது ட்ரஸ்டட் தாங்க அது ஒன்னு ப்ரச்சன இல்ல ரொம்ப ட்ரஸ்டடுங்க இது
ம் ம்
ஒரு வாய இருந்தாலு நம்முக்கு அந்த அதுக்கான அமௌண்ட் வந்து கரெக்டா வந்துரு எந்த ப்ரச்சனையு இருக்காது எந்த ஃபால்ட்டு வராது
செரி ஓகே பேசறது ஓகேதா
நம்பி பண்லா இது யாருக்கு எந்த தொந்தரவு இருக்காது
நீங்க இன்னொரு வேலையு பாக்கணு இதுவு இப்ப பேசணு அப்டிகுபோது நம்ளுக்கு
இதா நீங்க என்னா பண்ணுங்க ஆ ஆ ஆ அவர் தம்பி மொபைல அத ட்ரா அ க்ரூப்ல கேட்டு பாருங்க தம்பி மொபைல்ல ட்ரான்ஸ்க்ரிப்ஷன் இருக்குல்லையா ட்ரான்ஸ்க்ரிப்ஷன் பண்ணி பாருங்க ஓகேவா
செரி ஓகே அதுல பண்ணி பாக்குறா அதா சொல்லிர்ப்பா அவ நா பண்ற அப்டின்னு ஆ நா உங்களுக்கு அவன பர்ஸ்னு ஆ மெசேஜ் பண்ண சொல்றா அவன பண்ற
டாஸ்க் ரிசீவ் ஆய்ட்டான் செக் பண்ணுங்க ஃபஸ்
இல்ல அவனுக்குட்ட டாஸ் கே அவனுக்கு வ வ வரவே இல்ல இன்னு எனக் வந்த மாரி வர்ல ப்ரொஃபைல் டாஸ்க் ஓக் கே தா அதுக்கப்றோ வந்து அவனைக் கே ஆ அது ஓகே ஆய்ர்ச்சு ஆனா அவனுக்கு இப்ப நம்ளுக்கு வந்து பணிகள் இருக்குன் சொல்ட்டு காம்க்குது இல்லையா அந்த மாரி அவ்னுக்கு காமி கில்ல அவ் உள்ள போனவுனே
ஆ ரெஃப்ரெஷ் பண்ணி பாருங்க
இத நா பண்ண சொல்ற இல்லன்னா புதுசா அ
ஆட் பண்ணிக்கலா ஆமா புதுசா ஆட் பண்ணுனா அந்த ஷீட்ல திரும்ப அப்ளை பண்ணி நேம் போட்டிங்ன்னா திரும்ப ஆட் ஆகு
ம் ம் ம் நானு அந்த மாரிதா பண்ணே அவ ஃபர்ஸ்ட்டு இங்க வந்துதா இது பண்ணணு அப்டின் இருந்துச்சு அப்றோ செரி நானே ட்ரை பண்லாமே அப்டின்னு சொல்லிட்டு பண்ண அதனாலதா
கண்டிப்பாக அந்தமாரி நீங்க கால் பேசும்போது ஒரே ஆளுக் பேசுற
ஆ ஓகே ஓகே
ங்களா இது ஓர் ஈக்குல்லா பேஸ்ணு
ஆ
நீங் நீங்க பாதி பேசுறீங்னா இப்ப நா பாதி பேசணு அந்தமா பேஸ்னு ஒரே ஆளே பேஸ்னாலு ஆம் ஆம் ஆம் மா ஒரே ஆளே ஊ ஊன் கேட்டிட்ருந்தா அதுவு ரிஜெக்ஷன் கேஸ்ல வந்துரு அதால நீங்க என்ன பண்ணீங்க மாத்தி மாத்தி பேஸ்னு இந்த பேர் ஈக்வலா பேஸ்னாதா அதுக்கான அமௌண்ட் நல்லா வரு அது மாரி சவுண்ட் இல்லாம் நாய்ஸ் இல்லாம பாக்கணு வீட்ல ஏதாவ்து ரொம்ப எரச்சன் சவுன்டு டி வி சவுன்டு இந்த பஸ் சவுன்டு அந்த மாரி தெர்லலா
இல்ல இல்ல அந்த மாரி எதும் பண்றதுக்குல்ல ச சத்த இல்லாமதா பேஸ்ரோ அதா எம் எ பையனுக்கு பேசும்போது அந்த கால் ரிஜெக்ட் அய்ரு
ம் ம் ம்
அவருத் எங்க வீட்டுக்காருதா பேசுனாரு அவரு நானு தா நேத்து காலைல பேசனோ ஆனா பைய காலைல போய் செக் பண்ணி பாத்தது கம்மா இது ரிஜெக்டட்னு வந்துருக்குமா அப்டின்
உம் உம் உம் உம்
ஆ சேரி அப்டின் சொன்னாங்கருந்துச்சி
தரி நீங்க பேசுங்க ஆ ஆ நீங்க ரெண்டு பேர் கூட ஃப்ரீயா இருக்கும்போது ஆர்னி ஆறாற் கால் கூட பேசுவிங்கா
பேஸ்சன பேர் அதுதா சொல்றல்ல அவனுக்கு இன்னு வந்து அத அக்சப்ட் ஆகலன் நெனைக்கற அதனாலதா ரிஜெக்ட் ஆயிருக்கு நெனைக்கிற அது மறுபடியு அது அண்இன் சால் பண்ணிட்டு இப்போ உனக்கு நாளைக் விபதாம் தேதி மட்டும் காலேஜ் நெனைக்கல அதுக்கப்புறம் அவனுக்கு ஒரு பத்து நாளோ இருவது நாள் லீவ் வருது
உம்
அதர்ஸ் த தமிழ் டைப்ரைட்டிங் அது நா பண்றமா அப்டின்னா சரி ஓகே பண்ணி பாரு அப்டின்ன
ம் கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா அதுல இருந்து ஒரு இன்கம் தான நமக் போடி அறைய ஆ நா பண்ணியிருக்கேன் நா எல்லாமே பண்ணியிருக்கேன்
ம் ம் ம் அந்த கேட்கற வாய்ஸ் பாத்து அதுக்கு
ஆ ஃபர்ஸ்ட்டு வந்து டெஸ்ட்டுல டெஸ்ட்டுல வந்து இருவது வரும் ஃபர்ஸ்ட்டு ஆடியோல வந்து அ டெஸ்ட்டுக்கு மட்டும் டைப் பண்ற மாரி இருக்கும் ஓகேங்களா லைவ் வரும்போது ஆல்ரெடி டைப் ஆகிருக்கும் ஓகேங்களா அத வந்து நம்ம கரெக்க்ஷன் பாக்குற மாரி இருக்கும் அதுதான் டரான்ஸ்கிரிப்ஷன் பண்
சரி சரி உம்
அதுல ஏதாது பிழை இருக்கும் தமிழ் தெளிவா தெரிஞ்சால்தா பண்ணு தமிழ் தெரியாதாள் பண்ண முடியாது தமிழ் தமிழ் டைப்பிங் தெரிஞ்சாதான் கொஞ்சோ பண்ணத்துக்கு ஈஸியா இருக்கும்
ம்
ஏனா காஷ்ட சக்கரா தே மெடிட்டேஷன் மியூசிக் சரி பார்க்கலாம்ங்க ஓகே